ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ கேக்குது ம் ம் நல்லாருக்கே என்ன பண்ற?
கொஞ்ச வேல இருக்கு அதா பண்ணிட்ருக்கே நீ?
நானு சும்மாதா இருக்கே.
ஆ ஹா
ம்
அப்றோ?
என்ன வேல?
காலேஜுல கொஞ்ச ஒர்க் குடுத்தாங்க. அதா இப்ப இது கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்ருக்கே.
அப்ப செரி
ஆ
நெறைய வேலையா?
ஆ லைட்டா. ம் நா சாப்ட்டே. என்ன ஸ்பெஷல் இன்னக்கி?
ம் ம் பரோட்டா.
ஆஹ்ஹா நானு பரோட்டாதா சாப்ட்டே.
ஆ
ஆ
அது வெளிய போயிட்டு வந்தே லேட்டாயிட்ச்சு அதா அப்டியே எதோ சாப்ட்டு வந்துட்டே
ஆஹா சேரி சே
ஆமா
நீ எங்க ஹாஸ்டலா இல்ல வெளியவா?
வெளியதா இப்பதா வெளிய வீடு எடுத்து தங்கறோ ஃப்ரெண்ட்ஸ் கூடோ ஃபுட்டு இது வரைக்கு ஹோம் ஃபுட்தா சொல்லிட்ருந்தோ ஆ அது அடுத்த மாச த்துல இருந்து மாத்தலான்ட்டு ஒரு ஐடியா.
யேன் என்னாச்சு அது?
ம்
ஏ என்னாச்சி
ஆ அப்ப போகலு ஃபுட் குடுக்க இல்ல அது இல்லாம செட் ஆகல
ம் செரி செரி
ம் இப்பதான் என்ன பண்ணலா யோசிட்டு இருக்கோம் வேற எதோ கெடைச்சா பாப்போம் எதனா ப தெர்ல வீட்ல பேசனு
கிச்சன் இருக்கா
ஆ கிச்சன் இருக்கு ஆனா இங்க டெய்லி சமைக்கர அளவுக்கு நேரம் இல்ல
ம் கால்ல கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சி கொஞ்சம் முஞ்சிச்சி இல்ல
யார் சீக்கிரம் எந்திக்கிறது
நீங்கதா
ம் வாய்ப்பே இல்ல ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு இப்ப எந்திருக்கி இல்ல ஆறு மணிக்கு அலாரம் வக்கிறேன் பட் எந்திரிக்கிறதுக்கே ஏழு மணி ஆவுது இதுல எங்க எந்திரிச்சி சமைக்கறது
அஞ்சி மணி எந்திரி அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சா ஆறுமணிக்கு எந்திச்சி
என்னாது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நீங்க எத்தன மணிக்கு எந்திரி ப்பிங்க
நாங்க லீவு நாள்ல லேட்டா எந்திரிக்குவ
எத்தன மணிக்கு
ஒரு பன்னண்டு
ம்
ஏ லீவு எனக்கு சமைக்கிற வேலலா இல்ல
ஓ அதனால இல்லன்னா சீக்கிரம் எந்திருச்சிருவிங்களோ
ஆ அது எல்லா சூப்பரா ஏ நா நைட் லேட்டா தூங்குவ அதனால சீக் க நெரிக்கிரா சீக்ரெட்டா எந்திரிக்கிறே
செரி செ இல்லன்னா சீக்கிர எந்திரிச்சிருவிங்களா
ஆ அதுல்லா
ம்
காலேஜ் போமோதெல்ல சீக்கிர எஞ்சி
ஓ அபடி அப்டி ஆ
ஆ
ம்
ம் இன்னிக் காலேஜ் எப்டி போச்சு
போச்சு ஏதோ நல்லா ஒரு ஒரு மாரி போச்சு
இல்ல அவ்ளோ போரிங்காவு இல்ல காலைல ரெண்டு பீரியட் டெஸ்ட்டு வச்சாங்க
அதுக்கப்புறோ ஒரு பீரியட் க்ளாஸ் எடுத்தா ரெண்டு பீரியட் கிளாஸ் எடுத்தாங்க
ம்
அதுக்கப்புறொ ஈவ்னிங் வந்து டியூட்டர் வா மீட்டிங் சா சார் பட்டு வந்தாரு சும்மாவே வே அவரு போட்டு பேசிட்ருந்தாரு நாங்க சும்மா ஏதோ பண்ணிட்ருந்தோ
என்னா ஓகே ஓகே ஓவரா காலேஜ்ல ஒர்க் குடுக்கு றாங்ளா
யாரு சொன்னா ஒ ஃப்ரெண்டா
ஆ
ஆமா
நாலாவது மாடில போட்டாங்களா?
ஆ ஹ ஹ ஹ
உங்களுக்கு எத்தனாவ்து மாடி
இல்ல எனக்கு ரெண்டு
லிஃப்ட்லா இல்லயா
லிஃப்டா அப்டின்னா?
ம் லிஃப்ட்டு இல்லயா
இல் இரு க்கு எங்க ஃப்ளோருக் இல்ல
ஓ
அப்ப ஃபோர்த் ப்ளோருக்கு இருக்கா?
ஆ அவ எந்த பிளாக்குன் தெரியுமா?
தெரியாது
ஆ அ சில ப்ளாக்ல இரு
ம் அது ஏன் சில பிளாக்
புதுசா கட்ன பிளாக்லா இருக்கு ஸ்டார்ட்டிங்ல கட்ன பிளாக் இல்ல
ஓ அப்டி அப்டி ஒரு ட்ரஸு ஆடர் போடலான்னு பாத்துட்டு இருக்கே
ம்
ஒழுங்காவே வரமாட்டிங்குது
அது சரி
ஒன்னு பாத் த பீச்சி மாரி
சேரி சேரி
பஸ்ட்டு பர்பில் பாத்தன்
ம்
ஆடர் போடலான்னு போற நேரத்தல பாத்தா கையி ஹாஃப் கை
ஆ ஆ
அப்றோ வேற பாத்தா வேற பப்புல எதுவுமே செட்டாகல
ஆ
எதுவுமே ஒழுங்கா இல்ல அதனால இப்ப பீச் கலருக்கு மாறிட்டன் ஒன்னே ஒண்ணுதா ஒழுங்கா முஞ்சிருக்கு அது போடலாம வேணாமனு யோசிச்சிட்டு இருக்க
ஆ
நீங்க என்ன சொல்றீங்க
எது ஒனக்கு புடிச்சிருக்கோ எடு
ம் ம் இதே போலான்ட்டுருக்கே
ம்
போதும்
இப்பதா சாப்ட்ட திரும்ப பசிக்குது
பசிக்குதா
ஆ
அப்பதான சாப்ட்டிருந்த டினியோ
து புரோட்டா சாப்ட்ட
ரெண்டு ஷாப் தா பஸ்
இல்ல இப்பதா குளிச்சிட்டு வந்த அதனாலயா இருக்கும்
ஏ குளிச்சா ஜீரணோ ஆகாதான சொல்லுவாங்க
தெரிலோ ஆனா செமயா பசிக்கி
ம் ம் ம்
ம்
அய்யயோ
ஏ
ட்ரெஸ்ஸு போட்டுட்ட
ஆ
பேசாம த்ரீ பீஸ் செட் போடுலாமோன்னு தோணுது அய்யோ த்ரீ பீஸ் செட்டு போடலாமானு தோணுது
போடு
வெறும் டாப் மட்டு வருமா ஆ பேண்ட்டு ஷாலு டாப் ஃபன்செய்ந்து அந்த மாரி போட்ரு க்கலாமானு இப்ப தோணுது போட்டதுக்கு அப்றோம்
கேன்சல் பண்லா இல்ல
ஷேவ் பண்ணிடுச்சி
முந்திரி கொட்ட
ஓகே பாக்கறேன் நல்லா இருந்துச்சின்னா கேன்சல் பண்ணிவுட்ருவ
ஆ
நல்லா இல்லனா வச்சிக்கிற
ம்
இதுல ஒழுங்காவே வர மாட் டிங்கிது
ஆ
எல்லாமே கரெட்டாந்தாலு ஏதோ ஒரு இதாயிருது ஒண்ணு கை பிரச்சனையா இருக் கு இல்லன்னா சைடு ஓபன்ல இருக்கு
ஆ
இல்லன்னா சைஸ் இருக்க மாட்டிக்கிது நான் என்ன பண்ணுவ நேர்ல போனா ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிது
ஆ
ம்
நேர்ல ஷாப்பிங் போவ புடிக்காதா என்னா
நேர்ல ஒழுங்கா இருக்க மாட்டிகிது குத்துது ட்ரெஸு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ இப்ப கேக்குதா ஹலோ இப்ப கேக்குதா ஹலோ ஹலோ டூ வீக்ஸ் ஏதாவது ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஆ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ எஸ் ஹலோ ஹலோ ஆ மூச்சு